ஹலோ சொல்றீ
சொல்லு நீ கால் பேச பேச க டாயிருச்சா ஆன்வி ஆ ஐஸ் கட்டி இது ஐஸ் கட்டி இல்லையா இப்டியே சாப்பிட்டு இருந்தா
எ அதுங்க எப் இவ்வளவு தடவை சொன்னாலு கேட்க மாட்டேங்குறாடி இன்னைக்கி அவங்க அப்பா வந்தோடானே சொல்லி வுடணு நானு அவர் ரெ கத்து கத்துனாதா இவ கேப்பா
அப்டிதா இருக்கு
அஹ அது வந்து இப்ப நம்ம அத டீ ப்ராஸ்ட் பண்ணிட்டோம்னா அது போய்ரு ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வருது
இல்லல அது நார்மலாவே அது போயிடு ஆனா அது ஓபன்லே அதனால உனக்கு உனக்கு அதிகமா கரண்ட் சார்ஜும் ஆகும் பின்ன அப்டியே இருந்தா தானே இது எடுத்து எடுத்து
ஆமா அதுக்கு டோர் இப்ப தனியா செப்பரேட்டா கெடைக்குமான்டு ஆன் ஆன்லைன்ல தா செக் பண்ணனு நா வந்து பா ஆன்லைன்ல பாக்கும்போது ஒருத்தவங்க போட்டிருந்தா விட்டு விட்டு கேக்குது
கடைக்கு போய் இவங்க கிட்டததா நி கேக்கு
இல்ல நா யூடியூப்ல பாக்கும்போது ஒரு த்தங்க வாங்கி ரிவ்யூ போட்ருந்தாங்க இதே மாரி தா எனக்கு டோர் ஒடஞ்சிரு ச்சின் சொல்லிட்டு அவங்க புதுசா வாங்கி போட்ருந்தாங்களா சேரி நானு அத என்னோட ஃப்ரிட் ஜுக்கு கெடைக்குதான் பாக்கணு ஆய செ செவன் ஹண்ட்ரட் எய்ட் ஹண்ட்ரட் வரு அதனால அதய பாத்துட்டு இவன் ட்ட கேட்டுட்டு தா வாங்கணு உம் உம் நான் இன்னிக்கு எ வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி இந்த மாரி கேஸ் தீந்து போச்சுல்ல சமைக்க முடியாதுல்ல அதனால நா வந்து ஒரு வாரத்துக்கு மட்டும் உங்கம் சோறு செஞ்சு குடுக்க சொல்லு உனக்கு அப்டின்னு சொன்னேன்டி அதுக்கு ஏன்டி அப்டின்னா செரி உனக்கு ச சாப்பாடுதான உனக்கு பிரச்சனையாகும் கால்ல போயிட்டு நைட்டு வரைக்கு வர உனக் க்கு அதான முக்கியோ எத சொன்னே நானு உனக்கு அதான முக்கியோ உங்க அண்ண வந்து ஒம் ஒம்போது மணிக்கு தா உங்க அண்ண வேலைக்கு போறாரு போறப்ப அப்படியே கொண்டு வந்து குடுத்துட்டு போக சொல்லு அப்டி சொல்லி நீ நடக்கறத பேசடி அது செஞ்சு தருமா அப்டிங்கறா அப்பறம் எதுக்கு அவங்க அவ்ளோ வாய் பேசுறாங்க ஏன்டி செஞ்சு குடுக்க வேண்டிதான ஒரு பத்து எவ்ளோ பத்து நாள் ஆக மா கேஸ் வர்றதுக்கு புக் பண்ணா பத்து நாளைக்கு காலைல ஏஞ்சி செஞ்சா அவங்க அண்ண இதுக்கு உனக்கு வேண்டி கொண்டந்து தரமாட் ட்டாரா அவ நேரா வேற எடத்து ஆபீஸ்க் க்கு ஆபீஸ்க்கு அப்டியே போயிருவா அப்பன்னா பத்து நாளைக்கு வந்து குடுத்துட்டு போறதுல என்ன வெளி வண்ட்டு கூப்டா இவ போய் வாங் ட்டு வர போறா
ஓ இப்ப எல்லா சாப்பாடு
ஆஹ் இப்பல்லா நா நாலு மணிக்கு எந்திரிச்சு செய்றேன் ஏனா நா ஆறு மணிக்கு வேலைக்கு போறனால நாலு மணிக்கு எந்திச்சு சாப்பாடு செய்றே டிஃபனு செய்யறே சேரி அதனால தா நமக்கு ப்ரச்சனையே வருதுன் சொல்லிட்டு நா அதையு செஞ்சு குடுத்தர்றது இவ்ள நாள் நா ஒழுங்கா செஞ்சு குடுத்துட்ட திடீர்னு கேஸ வந்து காலி இதாயிட்ச்சு எனக்கு அது ஒரு பக்கொ சந்தோஷந்தா இருந்தாலு சேர் நம்ம சொல்லு போ அவுங்களு அதான பேசுறா அதான பேசுனாங்க அவுங்க வந்து பாத்துக்குறன்ல சொல்றாங்கல்ல சேரி ஒரு பத்து நாள் த பத் வேணா ஒரு வாரோ அவ்டி செஞ்சு குடு வேண்டிதான கேஸ் கேட்டதுக்கு இல் இல்லேன்ட்டாங்க வெச் அன்னக்தா வெச்சிருக்கேன் சொன்னாங்க ம் அன்னக்குதா வெ சிருக்கே ஆனா வீட்டுக்கு மட்டு ப்ரச்சனன்னா நாட்டவு பண்ண வந்தற்றாங்கடி
அத்தா
நாட்டமா பண்றக்கு ஒரு ஆள கூப்பற்றோனா ரெண்டு பக்கவு பேசி என்னன் முடிவு சொல்லணு அவுங்களா எப்படி தெரியுமா அவுங் பையனுக் பொட்டு பேஸ்வாங்க அவு பைய சொல்றத்தா கரைட் ட்டு அவந்தா அவ அவ தப்பு பண்ணிருக்க மாட்டா அப்பிடிங்கிற மாரி ஆனா நம்ம அம்மா அப்டி நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்களே
ஆமா ஆ
அ உனக்கு எங்க அம்மா பத்தி உனக்கே தெரியு
ஏ ஆனா உங்க அம்மாலா ரொம்ப ச ப்போட்டிவான பர்சன் ஆனா அவங்கிட்ட வந்து பண்றாங்னா அவங்க
வெச்சிருக்கா ஆ
செரியே இல்ல அப்டி இருக்காது இப்டி இருக்காது அவ ரொம்ப நல்லவ மாரி அவ இப்பவு அந்த மாரி நடந்துருக்கு இதுக்கு முன்னாடி செரியா சொல்ல முடியாது அதுவு நடந்துருக்குது இப்ப திடீர்ன் பண்றாங்கனா இது அவுங்கதா என்ன வது
அது திடீர்னு இப்ப எல்லா பண்ண பண்ணும் போது நமக்கு கஷ்டமா இருக்கும்ல இவ்ளவு நாள் நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு டேய் எங்க அம்மா கிட்ட இருந்து எல்லா நம்ம வாங்கியிருக்கோம் ப்ச் அவங்க பண்ண தான் எல்லாமே இப்ப திடீனு அவங்கள மூஞ்சு லட்சமாரி பேசு ம் போது அவங்க எதுக்கு பண்ணனும் வீடா அப்படியா இப்படியானு கே போது நமக்கு அது என்ன இது இதுதான் உண்மையான கேரக்டரா இல்ல அது உண்மையான கேரக்டரா நமக்கு சந்தேகமா வரு
இத்தன வருச கூட இருந்து யோசிச்சு பாரு
புதுசாவா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஆறு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இதெல்லா ஒரு பிரச்சனையா அப்படிங்குது அந்த அ அந்த டைலாக் சொல்லும் போது நான் இன்னொன்னு நினைச்சேன்டி அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சும்மா எங்களை இதே சொல்லுவாங்க அவங்க த புதுத்தம் பதி அவங்களதான் வெளிய எல்லா அனுப்பணும் படத்துக்கு போணும் நீங்களாம் போ கூடாது அந்த மாரிலா சொல்லுவாங்களோன்னு பயமா இருக்குடி எனக்கு
அப்படி சொல்லுவாங்களா
அப்டி சொல்லுவாங்களோ அவங்களுக்கே உரிமை இல்ல அஹ் இல்ல இல்ல சப்போஸ் இப்ப நாங்கள ஒட்டக்கா போனோன்னா விடுசாமி அவங்க படட்டும் அவங்களுக்கு தானே இப்போ கல்யாண ஆயிடுச்சோன்னா எனக்கு ஹர்ட் ஆயிரும் டி
ஆஹ்
நா வாய் பேசிருவேன் ஏதாச்சும் ஹக்ஹ நானே அவ கிளவ முப்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணிரு ருக்குறான் எங்களுக்கு கல்யாண ஆகி இத்தனை வயசு வயசானாலும் நாங்க வந்து யூத்து தான் எங்கு தான் இருபத்தேழு வயசு தான் ஆச்சு ஆனா நாங்க எல்லா பண்ணுவோம் அப்டினு சொல்லனும் ம்ம்ம்
நீ இப்ப போயிருவியாப்போ
ஒட்டுக்காவா தெர்லயே இப்ப எபுருச இருக்கிறதுல சொல்லுச்சுன்னா என்ன பண்றது வேணாம் மூச் மூச்சு முட்டுவே வேணாம் வேணாம் அப்டின்னு மூச்சு முட்டுவேன் என்னமோ முடிஞ்ச அளவு பண்ணு வேண்டி வேண்டாட்டு
ஆஹ் ஆய் இவன் இந்த வீட்டு போமாட்டேன்னு தானே இப்ப பிரச்சனையே ஆஹ் எங்க அம்மாட்ட சொல்ரான்ல அவள வந்து அவங்க வரணும்னு ஆச உங்க வீட்டு பக்கம் இருக்குனு ஆச தான ச நான் இந்த வீட்டை விட்டு மாற மாட்டேன் ஏன்னா இந்த வீட்டு ந்த வீட்ல தான் இருப் இருப்பேன் அப்டி சொன்னா அப்றம் இப்ப ஆமோடி இந்த வீட்டை விட்டு நான் மாற மாட்ட இந்த வீட்டு வீட்ல தான் இருப்பேன் அப்படி சொல்லுது இப்ப எப்டி அவங்க அம்மாக்கு முட்ட மட்டும் மாறிரு வாங்களோ இல்லட்டி அவங்க அம்மா இங்க வந்துருவாங்க போல எனக்குனு தோணுது அவங்க அம்மா அவங்க புதுமண தம்பதி நம் நான் அவங்க கூட வந்துறேன்னு சொல்லிருமோ அப்டி வேற தோணுது வந்து இருந்தாலும் வேலைக்கு போணும்னு சொல்றாங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சு எனக் குடுக் சோற ஆக்கிறன் நானு ஏணு சோறுதான் ப ச்செனையே சோத் ஐயையோ அந்த சோத்து நா ஆக்கி பிச்சிறேன் யாரு வேணா வாங்கப்பா அப்டினு ல்ல சம் சம்பாரிச்சு எ கிட்ட காச என்கிட்ட குடுத்ருங்க அப்டின்னு
செரி நீப்பாரு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது வீட்ல உட்காந்து நல்லா சாப்ட்டு கொழந்த குட்டிகலை பாத்துக்க வேண்டியத்தான் வேற என்ன வழி உ விடு நீ ஒண்ணு கண்டுக்காத சரியா நீ அ
ஆ இப்ப அப்படித்தானே இருக்கேன் நான்னு எதனால நான் உங்கிட்ட சொல்லிடுறேன்ல என்னடி பண்றது இப்படியா மடி என்னடி பண்றது இண்ட்டு
என்ன பண்றது எல்லாருக்கும் ஒரு ஒரு சூழ்நில வாழ்க்கையில இப்படி திரும்பி பாத்தா உனக் முன பண்ணிற்து திரும் பாத்தா எனக்கு அதோட பெரிய பிரச்சனை இருக்கும் மாரி மாரி ஏதோ வாழ் ஓடிட்ருக்
நா நேத்து நைட்டு இது இந்த விஷயம் சொன்ன துமே நா உனக்கு தா கூப்பிட்டே இந்த மாதி ரிக்வஸ்ட் குடுத்துருக்றான் சொன்னதுமே உன கூப்பல்லா நெனைச்சே மணி பதினொன்ற இந்நேரத்துலல்லா கூப்பிடுதேன் உங்க வீட்டுக்காரு சொல்லுவாரேன்டுதா நா கூப்பல
ஆனா நேத்திக்கு நைட்டு நாங்க படம் பாத்த லேட்டா தா தூங்னோ
முழிச்சிருந்தியா பதினொன்றரைக்கு
பாத்துட்டு படுத்துட்டு இருந்தோ அந்த நா வந்து நா லேட்டா தூங்கிக்ளா படோ பாத்து தூங்குளா சொல்லி படோ பாத்துட்டு இருந்தே நீங்க நாளைக் தா சீக்கரோ நேரத்துலியே எந்துருச் சே ஆகணு எனக்கு நேர் எந்திரிச்சா தலையெல்லா வலி புடிச்சிக்குது மதியோ என்னால
ஆஹ் தூங்கறணு மத்தியானோ
ரெண்டு நாளா அப்டிதா பண்ண தூங்கிட்டே ஆனா எனக்கு என்ன பயம்னா எதாவ்து ஒடம்பு வந்துச்சுன்னா என்ன பண்றது ஆல்ரெடி ஒடம்பு
அதுவ ஆஹ்
இனி மறுபுடியு ஒட வந்துச்சு
இன்னொன்னு நா இப் இப்ப ஆறு மணிக்கு எப்போதும் என்சிட்டு இருந்தேனா ஒன்பது மணி பத்து பத்து மணிக்கு வேலைக்கு போறனால ஆறு மணிக்கு எந்திரிச்சு சமைச்சுட்டு இருந்தப்பக் கூட எனக்கு தெரில இப்போ நாலு மணிக்கு எந்திரிச்சு சமைக்கவும் ஒரு ரெண்டு மண்ணேராம் நான் சீக்கிரம் நா எந்திரிக்கிறேன் வேயு ஆனா அத் ரெண்டு மண் நேரம் இது ப சரி பண்றதுக்கு நான் பத்து பத்து மண்நேரம் தூக்ணாளும் பத்தாது போல அந்த மாதிரி தூக்கம் வருது மத்தியானம் ஆயிடுச்சுனா
அதான் அதான்
தேற்கண்ணிதான் இருக்கு இவள ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்துட்டு தூங்கிடுறது இப்பல்லாம் திருப்பி ஒரு மணிக்கு இருந்துச்சு
எனக்கன இருக்கு கொஞ்சம் கசமும் இதத சிவா பண்ணிக்க காலையில சாயந்தரம் ரெண்டு நேரம் எக்சசைஸ் ஏதாவது பண்ணனமுனா நம்ம தின்றதீனிக்கும் தூங்குறதுக்கும் சரியா இருக்கும் நினைக்கிறேன் இன் அங்க போனா கொஞ்சம் ஒர்க அவுட்பண்ண நினைக்கிறேன் இப்ப இங்கதான் பண்ண மாட்டேங்கிறன்
அப்ப அப்ப பாத்தா காடு நாடு தனியா இருக்கு கிறையனால பண்ண முடியுதாஹ
அது வந்து ஹூனோட மைன் கண்டரோல்தான்ச்சுமா
கரட்ட நான்யயோ ந அதான் அது ஒரு வெளியில இருக்கும்போது பண்ணாதான் தெரியுமா
ஆமா என்ன பண்றது ச என்ன வேறி பெறியா ரெண்டு நாள் வேறு வெரியா இருக்கும் பண்றோம் மூணாவது நாள் சிக்கன் பிரியாணி சில்லி சிக்கன் பார்த்தோனே மைண்ட் மாறிரும் அப்புறம் ரெண்டு நாள் ம மூணாவது நாள் தொடங்கிருவமா அப்புறம் மறுபடியும் ரெ இருப்பமா அப்புறம் ஒரு சனி ஞாயிறு வந்துருச்சுன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிருவோம் எங்க போய் டயட் ஆகுது வெங்காயமாவதுண்ண இருக்குஹ டயட்லாம் ரோ ரொம்ப கஷ்டம் இல்ல ஆனா இருந்தா நல்லது நம்மளோட லைப் ஸ்டை எனக்கான ஒரு மைண்ட் செட் இருக்கு எப்டினா நம்ம மட்டும் ட்யட் இருக்க கூடாது இருந்தா ஃபேமலியோட டயட்டா இருக்கும் டயட்ங்கிறது ஒருஹெ்ள் தி டயட்டா இருக்கிறோம் எப்படி தெரியுமா இப்ப வந்து நம்ம புரோட்டீனா புரோட்டீன் எல்லாருக்கும் குபுரோட்டின் பபைபர்னா பைபர் எல்லாருக்கும் பைபர் அந்த மாதிரி டெய்லி ஒரு இது ரெண்டு எக் அந்த மாதிரி எல்லாருக்கும் அட் அந்த நா கண்டிப் ப்பா எல்லாருக்கு ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்லா ஸ்டார்ட் ஆயிடு அப்புறோ இப்டியே சாப்ட்டு பலகிடுவோ இப்ப நம்மளால இந்த இந்த ஃபுட் இல்லாம நம்மனால இருக்க முடியாது அந்த மாரி இப்படி கொண்டு வந்துறணு அப்பதா
இப்போ கொழந்தைங்க
இவுங்க இப்பெருந்து பழகிட்டா அவுங்க வளரும்போது ஒபிஸாக மாட்டாங்க அவுங்க இந்த ஃபுட் ஹாபிட்லயே பலகி அப்டியே நின்றுருவாங்க இப்ப நல்லது தானே அந்த மாதிரி பண்ணணு இனிமேல அப்பிடி ஸ்டார் எல்லா
ம்
நம்ம குண்டாகற மாதிரி அவுங்களையு குண்டாக்கிடக் கூடாது கஷ்டமாருக்குது நெனைச்சா எல்லா என்ன கொழந்த பெத்து சிசரிய பண்ணி வந்து ஒடம்புதானே
ஒடம்பு தா அது
உம்
அது கோட நம்ம நல்லாருந்ததுனால தானே நம்ம கல்யணமே
தாங்கமுளையே ம்மா நம்மளயே ரெஸ்ட் எடுக்க வெச்சாங்காடி நம்ம அம்மாங்க ரெஸ்ட்டெடு ரெஸ்டெடு ரெஸ்டெடுன்னு சொல்லி எங்க அம்மா ஒரு சின்ன கொடோ இத்தனோண்டு தண்ணி கூட தூக்கி இந்த பக்கோ இப்புடி நகத்திக்கூட வைக்க விடாது ஒரு பிளேட் கூட நகத்தி வைக்காதுங்க அந்த வய்துல்ல ஆப்ரேஷன் பண்ணி புண்ணாருக்குறப் இப்போ திரும்பவே விடாது எங்க அம்மாவே கைய புடிச்சி திருப் டு எங்க அம்மாவேதா புண்ணுக்கு அஹ் மருந்தெல்லா போட்டு விடு தொடச்சு தொடுடச்சு உஹம் அந்த மாரி எல்லாமே பாத்துக்கிட்டா பறிக்க வலி இருந்துச்சுப்பா அங்க
அஹ் அஹ் நாள ஆறு மாசோ வரைக்குமே அப்டியே பொம்ம மாரியேதா இருந்த
நா ஒரு வருஷமாவே பொம்மையாதா இருந்த எங்க அம்மா வீட்ல அப்டியே நகரவே விடாது நல்லா ஒடம்பு குறைஞ்சி கிருச்சு அப்ப ஆனா அந்த டைம்ல ஒடம்பு குறைஞ்சது தெரியுமா அதுக்கப்பறோ ஏறிருச்சு அந்த வெய் டுத்ததோட இதெல்லா அது
க்கு நபேமிலி பிளானிங் பண்ணக்க அப்புறம் தான் உடம்பு ஏறி ஒன் தோணுது ஆமா உம் அது பண்ண உடம்பு ஏரியுளப் அப்ரோஸ்கோப் மாரி தான
எனக்கு லேப்ராஸ்கோபியே பண்லயே எனக்கு கை ஆப்ரஷன் க்கினு
அப்படியா ஆமா ஃபேமிலிபிளானிங் பண்ணாளே குண்டாய்டுவாங்களா மா
ஆ அப்படியே பண்ணிட்டாங்க கை ஆப்ரேஷன்ல